அதுல அவருப்
ஹலோ
உனக் டவரே கெடைக்க மாட்டிக்து என்னாடா ஃபோன் வெச்சுங்குற
சொல்டா சொல்டா இப்ப கெடைக்குது சொல்டா தலை பயண்டேய்
தலைப்பு
என்னடா கலைக் வெர போன் பண்ணி டேய் வாடா மார்புக்கு போய்ட்டு வர்லான்னுக்கறா
ஹ்ம் ஹ்ம் உம்
உ எதுக்குன் தெர்லயே
எதுக்கோ போய்ட்டாங்கோ காலைய கூட அச்சாங்க தெரியுமா
அதென்மா
ஏய் அப்பற இவன குச்சினுக்கிறாங்க அப்பமாட்டன்டா சொல்ல மறந்துட்டே பாத்தியா
மாட்டா
டேய் இதுக்கு தான்டா உங்ட்ட சொன்ன டேய் அவர எங்க மாமா வன்ட்டு அன்னைக்கு நைட்டு ஆ மாட்ல ஆனா அப்புதா இப்ப மெய்னா இருக்கா அப்பு கூடோ அந்த மெயின் லிஸ்ட்ல
ஆ
ஆனா அப்ப மாட்டினா அவுங்கிட்ட மாட்டிருந்தானா காலியாடிவா அவ ஃபோட்டோ உடமாட்டின்றான்டா போலா
ஃபோட்டோ உனக்கெப்டி
டேய் எனக்கா நீ குச்சல்லடா உங்க ஊர்ல இருக்க எல்லாரு எப்டி தெரிமா அடிக்றாங்கா டேய் ஆமாடா ஆமாடா உங்க ஊர்ல இருக்க எப்டி தெரிமா பண்றாங்க உ நீங் இங்கலா அமர்மெட்லே இப்ப இரண்டாயிரத்தி இருவதுலயோ இண்டாயிரத்தி இர்வத்தி ரெண்டுலயோ ஒரு ஃபோட்டா குரூப் ஃபோட்டோ எடுத்து வெச்சிர்கிங்க
ஆமா
பசங்கோ நீ எல்லா இருக்க மாட்ட ஆ பத் செட்ல இருந்த பசங்கள்ல இருக்க ஒவ்வொ அந்த உ என்ல அதுல இருக்க எல்லா ரவுன் ட் பண்ணி காட்டிக்றான்டா அந்த பய
அதா சேவாக் பாரு சேவாக் பாரு நாளைக்கு அன்னைக் எத்தது
சேவாக் பண்ணதில்லடா இது எப்பெ எடுத்துதுடா பழைய ஃபோட்டோஸ் டா
ம்
ஆ அது எதுலயோ நீ போட்டு வச்ருந்ருக்கிங்க ஃபேஸ்புக்லயோ எதுலயோ
ம்
அதுல வந்து பாரேசன்னா கூட இருந்துகிறாரு சிவிரா ஓட்டல்ல பாரேசு ஆ அவ்ரெல்லா இந்துகிறாரு
ஆ திப்பா காளியப்பா வன்ட்டா போணுமா ஏ அடி வாங்க போயிர போய்டியா அ அப்பா ஆனா செடு முடில டேய் யாரயானே அடிக்கிறோம்தா ஞாபக வர்து யாரையு தெரியாதரா இவன அச்சுக்கனா பாருனான்ருவ போட்டா என்னட என்னடா ஆச்சு
பயன் சாவார்ல்ல இவரு ஒரு அடி வாங் அடே காலே காவ பட்ல கூட ங்கயே நில்டா அவ அடி வாங்கற வரைக் திருந்த மாட்டான்டா
ம் ஒரு வாட் வாங்கிட்டானா அடங்கிர்வா அவ
என்ன போய் டீப்பி அனுப்ச்சாங்கனா கர்ட் ஆயிடுவா டேய் சொன்ன மறி ஷ்னத்து ஷ்னத்து அலோ நீ காலல ந்த சண்டைல எறங்கிடாத காலேல பாவ் பாவ் மன்னிப்தோ கர்த்ரான்டா பாவ் மன்னிப்பு கேக்குற மாறி பாவ் மன்னிப்பு கேட்டு வந்துருவா
ஆ ஆ அ
அவன நம்பி லி நீ சண்டைல எறங்க்காத போயே பாவமன்னிப் கேட்டு வந்ருவா
என்னடா அடிக் போறாங்க எனக் தெரிஞ்ச பசங்கதா அவ அவுனுக்கே
அதில்றா டே மென்ட்ல இவன நம்பி நீ சண்டைக்கு போவாதடான்ற சண்டே ச் அப்பா காலையிலு ஒருத்த கூட இருக்கான் சொல்ட்டு சண்டேல எதனா எறங்கிடாதன்ற
நா
ஆ ஆ ஜீசஸ் ஜீசஸ் கிட்ட படி மாவுபு பாவ் மன்னிப்பு கேக்ற முத்து மூஞ்சில ஒன்னு போட்ருவா ஏ என்னாமோங்கா அப்டின்றுவா கிரிமிரி பேசறானா அவங்கான்ட்ருவா
அவந்தா மனத்தேர்வாரு இருக்ற இங்க
எந்தெடத்துல
டே இர்றா ப்ரைட்னஸ் சேர்து இர்றா ஒரே நிம்ச இன்னடா வர சொன்னே
டேய் மாமா ஒருத்தர மெரட்னாங்களா தெரியுமா அம்ட அம்டா
மல தே
கேக்குதா பா ஒதவா ஊர்ரா சத்தியமா ஒதவா ஊரு ஹலோ ஹலோ
அ
டேய் கேக்குதாடா
ஹலோ
கேக்குதா
டேய் கேக்கவே இல்லாட
டேய் ஒதவா ஊர்ரா சத்திமா என்னடா டேய்
டே டேய் இப்பதா ஆஸ்பத்திரியாண்டே போற
போட போய்
கால்ல ஒரு செ கால்ல ஒரு செருப் கூட இல்ல டா ச்சே வெறுப்பா இருக்குடா ராஜ்ச ஹலோ
ம்
அவே அப்ப அதென்ன லோகேஷ் பைய மாரி கோழிமூட்டி சொல்லினுகிறானா இது மாரி ஆயிச்சானு
லோகேஸ் ஓரே பில்டப்பா அஷ்டுகிரா பாரு டிச்சு சரக் கைத்தட்டி உட்டே
காத்துக்கு முன்ன எத்தாறா ஆனாலு அவரு போகவே இல்லயே அவரு எவ்வளோ பில்டப்பு சொன்னே பார்ரா அது வேற யார்னா சொல்லியிருந்த நம்பிட்டு இருப்பே டா
டேய் கலை கலை தெரியுல்ல உண்மை யான்மே யா சூரியா அண்ணாக்கு மூஞ்சிலா விங்கிச்சா
டேய் அது சூரியா அண்ணாக்கு மூஞ்சில்ல வீங்கிட்டு இருக்குதுடா இப்பதான்டா பாத்தே
அந்தளவுக்காடா அஷ்டாங்கா
அ அதா மூஞ்சிய மட்டும்தா இது பண்ணிக்கிறாங்கோ மூஞ்சிலதா செரியான அடி உடம்புல ஒரு காயோ இல்ல
டேய் ஒடம்புல காய்யோ இல்லல்ல அந்த அளவுக்கு உள் காயமா இருந்தகருக்கு ஒடம்புல எங்க இருந்து காய்யோ தெரியு
ஆ மூஞ்சியோட பயங்கரமா ஆயிட்டுகிறாரு உண்ட உண்டையா அங்க தேள் கொட்டனா எப்டி இருக்கு முட்ட முட்டையா வீங் வீங்கிருமே ! ! ! ! ! ! ! ! ! ! அதுமாரியு பேசுறா
பூபதியச்சே அததோடு மோசோ சும்மா இருகாரா அ பூபதி நா சொன்னரு பூபதி மூணு அத்துன் எடோ வீங்கிச்சே
ஆமாம்மா
இது மூஞ்சே க அப்டியே கண்ணே ஒரு செய்டு இத ஆயிட்டுக்குதா
அப்பே அந்த அளவுல இல்லடா கண்ணு கொஞ்சோ வீங்கிட்டுகிது மூஞ்சி அங்கங்க லைட் லைட்டா வீங்கிட்டுகிதுடா
டேய் ஒடம்புல்லா அடிக்காதுலா இருந்துக்க மாட்டாங்க அச்சிப்பாங்கு போல இருக்கு
அச்சிப்பாங்க அவ்ளதா கூட்ரோடு போவபோறே சீக்னல்லு கட்டாயிர போது
எப்டி எப்டி வன்டாரா பைக் எடுத்துனு வந்துட்டாரா
இந்தடா அதெல்லா நம்மளுக்கு நைட் நடந்த கதையாச்சு நேத்து சாயங்காலோ தா அந்த கதையே காலைல தா அவர பாத்தே நைட் ஃபுல்லா கிளாஸ்ல ஏதோ ஒன் சொல்சி
தப்சி ஓடியாட்டுகிறாரே
ம் தப்புச்சு வந்தாரா இல்லே போலீசு யார்னா வந்தகளா என்னானு தெரியல தப்புச்சுல வர வாய்பே இல்லடா அது எப்புற்றா
ஆமாடா அதுவு இல்லாத இவ்வளவு கம்மியல்லா அடிச்சு உட்டுருக்க மாட்டாங்கோ அதா எப்படியோ தப்பச்சுட்டுருக்கிறாரு அதுதா தப் ச் வண்டுகிறாரு
அதா எனக்கு தெரிஞ்சு போலீஸ்ல வந்துருக்கு ஏன ஊர்
ஆ ஏன்னா டே வீரா எனக்கு தெரிஞ்சி இவுர் இவுர் அடி வாங்குறது இவுர் அஞ்சி நிமிஷம் கூட இவர் மாட்டி அஞ்சி நிமிஷம் மாட்டிருந்துப்பார் போல இருக்கு
அறுவறு ரூபா மாட்டி இருந்தா கூட இவரு சண்ட போட்டுருப்பாரு தான கேக்குதாடா ஹலோ
ஆ
டேய் இவரு வெறு அஞ்சி நிமிஷந்தா மாட்டிருந்துருப்பாரு போலருக்கு கொஞ்ச கொஞ்ச எடுத்தோன அடிச்சிக்கிற அவளே தா ஸ்டார்ட்டிங்ல கூட இருத்துக்குறாரு தப்பிச்
ஆமா ஆமா
இந்த இந்த பசங்க மாட்ன மாரி அர ஊர் ரெண்டு ஊர்லா மாட்டிருந்தாருன்னா பாப் பா செரியான அச்சிருப்பாங்கோ ஆ ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் காத்திட்ருப்பாங்க போல இருக்கு
ஆ இந்த கலை வேற மறுப்புத் கோயில் கூட்னு போயிடுக்குறா யாருகிட்ட அடி வாங்க போறான்னு தெரியல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
நா டா பய அது ஒனே ஒரு டயலாக் ஒன்னுவுர பாரு என்னடா பயப்புடுற மார்பகுதிக்கு போற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
சே பா
என்னவா
எவளோ சண்டிக்கு வந்த வண்டில டூல்ஸ் இருக்குது எடுத்து போற்றுருவலா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
நா என்னதான பண்ணுவ எப்பா நீங்க எப்படியாது போங்கடாப்ப ஏ இந்த கம்முனு வண்டிக்குள்ள உட்காந்துட்டு எவ்வளோ அடிக்கிறாயோ அவளோ அடிச்சிட்டு விடுங்கடா வீட்டுக்கு வென கூட்டு போறான்னுடுவ
டேய் சொன்ன மாதிரனா டே அந்த சண்டைக்கி மெயின் காரணமோ தவுதர் தா தாவுத் அவரு அவரு அவங்க பையனே அமைதியா இருக்கு போது நீங்க எல்லா எதுக்கு நச சொன்ன ஊர் ஆளுங்க
ஆ அதனா அன்னைக்கி சொன்னனே சும்மா பில்டப் கோச கெத்து கோச
அப்பு டே அந்த பைய கரெக்ட் தா சொன்னா எங்க மாமா நீ நைட்டு வந்து சொன்னரு
ஆ
இரா அப்பு அப்பு அப்பு மெய்னா சொல்றாரு அப்பு போய்ட்டுன்னு கேட்டுக்காரு எங்க மாமா இல்ல ஆ குடிசிர் கேன்னா தம்பி ஒன்ன ஒன்னைய ஒன்ன பக்குறாவோ நீ அவ்ளோதா போயில சொல்லிக்கிறாரு அவ வந்து என்னட்ட சொல்லிருந்தா அப்பு நீயா ஆ ஆ
அவர் சொல்றதே இவனுக்கு புரில போலருக் ஆ அப்பும டேய் ஏனா லாஸ்ட்டா அந்த பைய டேய் நாலு பேர்தான இவங்களுக்கு தெரிஞ்சுக்குது அடை அடையாளமே கண்டு புடிக்காத நாலு பேர எப்டி தெரியுமா கண்டுபுடிச்சாங்க நித் நித்திஷ் அண்ணாவ தெரியு சாவாக தெரியு அப்பறம் இவுரு வேலு வேலு எப்டி தப்புசிட்டார் பாருடா அப்பாயி
வேனு அம்மாவா
பசங்ககிட்ட இருந்து தப்பிக்கல கேஸ்லே இருந்து தப்பிச்சிட்டாரு
அவரு படிச்சின்னுக்குறாரு அவர்ட்ட பேசி கீசி வந்துருவாரு தம் போட அவரு வெளிய
டேய் சொன்ன மாட்டு உங் உங்கூராளுங்க எப்டி கேஸ் கொடுக்க முடியு
ஆ
இவனுங்க என்ன முன்னாடி கேஸ் குடுத்துறாங்களா தெரியுமா என் எஸ் நகர்ல உங்கூராளுங்க கேஸ் குடுத்து பயந்தாங்களே அன்னக்கி நைட் எங்கயோ போய் இவுங்க கேஸ் குடுத்துட்டாங்கோ எங்கள இது மாரி அச்சாங்கன்னு
ஆ
அதனால இவ போலீசார் ஒங்களுக்கு சப்போர்ட்டா வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்பயே இவரு வேணுமாமா என்ன பண்டாரு
அவுங்க கேஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி ஏ ஒரு ஆள் தா அடிச்சாங்கோ என்ன அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவரு கேஸ் குடுத்துட்டாரு வேணு மாமா தனிப்பட்ட கேஸ் போடா குடுத்துட்டாரு என்ன அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆ அன்னக்கி அவரே தா சொன்னார்றா நா அது மாரி கேஸ் குடுத்து நா தப்புச்சிட்டேன்னாரு அவரு போலீ எனக்கு பயோ இல்ல ஏன்னா அவுங்க எதுனா மாட்டிக்க கி என்ன அடிச்சானோ அப்பதா நிதிஸ் அண்ணாகிட்ட சொல்லிருந்தாரு அவரு
ம் ம்
ஆ எங்கன்னா வெயில மாட்டிக்கச்ச எதா உண்டா இந்த நிதிஷ் அண்ணா பாரு எதுமே இல்லாத போறாரு நிதிஷ் அண்ணா செம பயப்படுறாறு தெரியுமா நைட் எல்லா நா தினோ ஊருக்கு போவேண்டா நைட் டே டைம் இல்ல நைட் டைம் நைட் டைம்லா அங்க உக்காந்து பொலம்பினே இருப்பார்றா ஆளு பஸ் கை போட்டாரு ஏறி போடா போடா போடனுவாரு இது என்னடா நைட் எல்லா சண்டயே
கலை தம்பி என்ன இருடா கலை தம்பி என்ன சொல்லிட்டு வண்டி ஓட் நானா அவன நானு பாத்துறலான்னு நீ வுட்டுக்கிற என்னான்னு தெரிலையே அதிசயமா என்ன சொல்லி வுட்டே வண்டிய யார் கைல அடி வாங்க போரானு தெரில அது சரிடா நிப்பாட்ரேண்டா
சேரி சேரி இறங்கி கத்தி எத்துட்ட இதுக்கப்
ஏன்டா பயப்படுற டேய் டேய் உண்மைல நிப்பாட்டேன்டா கரெக்டா எங்க தெரியுமா என்ன சொன்னாரு அந்த
யாரோ பாக்கறதுக்கு யாரோ அடேய் அங்கல்லா எதுவு இல்றா டேய் யா அவன யார்ன்னு கூடத்தெரியாதுறா கலை எல்லா கலையில ஒரு ஒர்த்நெஸ் இல்லன்னு நெனைப்பாங்கடா அவங்க நீயே லாங் லீவ் நின்னு கலைய அடிக்கலாமான்னு யோசிச்சி பாறே வேணானு வுட்டு பொய்டுவ ஆ மூணு நாலு பேர் சேந்து இவன அடி தூண்ட்டு வருவாங்களே அது ஒரு விஷ்யமா
ம்
சூரி அண்ணா அடிக்குது ஒரு லாஜிக் இருக்கு நெக்லா பன்னாருன்னு
சேர் சேர் இரு ப சேர்றா ஒரு கால் வருது இர்றா பண்றே இர்றா